அ சொந்தங்கள்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அ உறவுகள்ன்றது அ எல்லாருக்கு தேவ அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா அப்பல்லா பாத்தீங்கன்னா நம்ம நம்மளோட யுடைய உறவுகள் அதாவது பெரியம்மா சித்தப்பா அத்த மாமா இப்படில்லா இருப்பாங்க அவங்கல்லா வந்து அப்ப ரொம்ப வந்து ஒற்றுமையா இருப்பாங்க எப்டி இருப்பாங்கன்னா அந்த காலத்துல இன்பத்திலயு சரி துன்பத்து சரி ஒன்னா இருப்பாங்க அப்டின்னு சொல்லி என்னுடைய பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க ஒரே வீட் வீட்லதா சமப்பாங்களா அ எல்லாரு வந்து ஒருத்தர் வீட்டுல சமைக்கிறது கணக்கு இல்லேன்னா அவங்க போய் குடுப்பாங்களா இந்த அதே மாரி பணம்ல ரொம்ப கஷ்டப்பட்டா போய் குடுப்பாங்க இந்த மாரி குடுத்து வாழ்ந்திருக்காங்க உறவுகள்ட்ட அப்டின்னு சொல்லி ஆ நா வந்து கே ட்ருக்க காது வழியாதா ஆனா இப்ப இருக்கிற உறவுகள்ல வந்து கொஞ்ச அது எல்லாமே மறஞ்சிருச்சு சொல்லலா இப்ப வந்து தன் குடும்பம் தன்னுடைய இது அப்டின்னு சொல்லி எல்லாமே மார்ற ஒரு உலகம் ஆயிருச்சு நீங்க இந்த உறவுகள் பத்தி என்ன நெனக்கிறீங்க இப்பருக்குற காலகட்டத்துல
கண்டிப்பா அதாவது உறவினர்கள் உறவு அப்டின்னு எடுத்துக்கிட்டாலே இப்ப அப்பருந்த மாதிரி இப்ப இல்ல தா எங்க அப்பா சொல்ருப்பாரு ஆ சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி நாங்க வந்து கு அதாவது குடும்ப வந்து நெறைய பேர் இருந்தோ எங்கண்ணா ஆ அண்ணன் தா இருந்தாங்க அந்த அண்ண பசங்களுக்காக நா என்ன செஞ்சென்னா அதுக்காகவே மாடு வாங்கி அந்த பசங்க வெளில வந்து பால் இதெல்லா குடிச்சா ஒடம்புக்கு இதா இருக்கும் அதனால பசங்க வளர்ற இடங்குறதுனால நான் வாங்கி அப்ப அவ்ளோ மாடு அது பசங்களுக்காகவே நான் வாங்கி வெச்சேன் அப்டின்னு அப்ப சொல்லுவாரு அப்டில்லாம் இருந்தப்ப அப்ப இருந்தப்ப அவ அவரு அவர பத்தி யோசிக்காம அவுங்க அண்ண பசங்கள வந்து தாம்பசங்களா வந்து அது அவ அவுங்களுக்காக நறைய வந்து விஷயங்கள வந்து அவரு பண்ணாரு அப்போ ஒருத்தரோட ஒருத்தர் வந்து அது அதாவது வந்து ஏதாவது ஒரு கஷ்டம்ன்னா ஒரு கஷ்டத்துலயும் சரி மத்த எல்லா சந்தோஷம் அந்த அது அம் அந்த எல்லாத்தியுமே வந்து க ஒன்னா வந்து கடந்து வந்துருக்காங்க இப்ப அவுங்க சொல்றத வெச்சு பாக்கும்போது ஆனா இப்ப வந்து அப்டி கெடயாது ஒரு சுயநலவாதியா ஆயிட்டாங்கன்னு நனைக்கிறேன் இந்த உறவினர்கள்லாம் அதாவது நீ எப்டி போனா எனக்கென்ன நா யேன் குடும்போம் நல்லா இருந்தா போதும் நா நல்லா இருந்தா போதும் அப்படி நா நெனைக்கிற உலகமா தான் இப்ப மாறிட்டு வருது அதுவும் இப்ப ரொம்ப வந்து சுயநலவாதியாவ வரத நானு நான் நறைய இடங்கள்ல எல்லாருமே இல்ல ஒரு ஒரு வீட்ல வந்து ஒரு குடும்பன்னு எடுத் த்துக்கிட்டா அந்த குடும்பத்துல இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு வீட்லேயே வந்து ஒரு பிறந்தவங்க மூணு பேர் இருக்காங்கன்னா அந்த பிறந்தவங்களுக்கு இது அவுங்களுக்குன்னு ஒரு வளர்ற வரைக்கும் ஹ ஒரு ஒரே வீட் வீட்ல ல இருந்தொவங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தனித்தனியா அதாவது வந்து திருமணம் ஆகி ஒரு பெண்ணா இருந்தா வந்து திருமணமாகி போகும் மோது என்ன ஆகுதுன்னா தான் குடும்பம் தான் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் நாள் வரைக் ட்டும்தான் அதாவது பிறந்த வீட்ட நனைக்கிறதா இருக்கட்டும் இருந்தாலும் செய்வாங்க சில பேர் அ எல்லாரும் அப்டி கிடயாது செய்வாங்க இருந்தாலும் வந்து தன்னுடைய குடும்பத்தவ தான் வந்து முதல்ல பாக் இருக்கறதா நறையா பேர் இருக்காங்க ஒரு சுயநலவாதியா இருக்கறத அ இப்ப மக்கள் அதாவது நறையா உறவினர்கள் அப்டின்னு எடுத்துக்கிட்டே ஒரு சுயநலவாதி தான் அப்டின்னு ஒரு பேர் போன ஒரு இதா மாறிடுச்சுன்னு நனைக்கிற உறவுன்றது
ஆ அது என்னவோ உண்மதா நீங்க சொன்ன மாரி ஒரு அவுங்களுக்குள்ள என்ன ஆயிடுதுனா இந்த அ பொறாமை இந்த குணமெல்லாம் மேலோங்கிடுது அந்த உறவுகளுக்கிடயே அ அந்த அதுக்கெல்லாம் காரணம் என்ன ஆகுதுன்னா இந்த பணம் தான் ஒரு பெரிய ஒரு பங்கு வகிக்குது ஏனா பணம் பாத்தீங்கனா அ பணம் பத்தும் செய்யும்ற மாரிக்கு அந்த உறவுங்கள் கிடையில வந்து அந்த ஏற்றத்தாழ்வு பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னன்னா எங்ககிட்ட பணம் இருக்கு அவுங்ககிட்ட இல்ல அப்படினா அதுக்கேத்த மாதிரி குடுக்குற மதிப்பு அதல்லா வந்து இப் இப்பருக்கிற காலகட்டங்கள்ல தான் அதிகரிச்சிருச்சு ஆனா அப்பல்லாம் அப்டி இருக்க மாட்டாங்க அந்த ஏற்றத்தாழ்வுன்னே இருக்காது ஏனா அப் இப்ப வந்து எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஒரு சூழ்நிலைல இருந்தாங் இருப்பாங்க ஒரு ஊருனு எடுத்துட்டா அந்த பண்ணையாருனு இருப்பாங்க இல்லனா ஒரு பெரியாள் அவுங்க மட்டும்தான் ஒரு அ பணவசதி இவிகளோட பொண்ணு மத்தவங்க எல்லாரும் பாத்தீங்கனா ஒரே மாதிரிதான் இருப்பாங்க ஏனா எங்க பாட்டி சொல்லுவாங்க இங்கருந்து நாங்க எங்கயாது போகணுனா அந்த மாட்டு வண்டில தான் போவோம் நாங்க இப்டிதான் எல்லாரும் நடயா பொடிநடயா நடந்து போவோம் இத வாங்குவாம் அப்டிங்கபோது அப்ப என்ன இருந்திருக்குனா எல்லாரும் ஒரே ஒரு அ ஒரே சூழல்ல இருந்திருக்காங்க பணத்திலியும் செரி எல்லாத்துலயும் ஒரே அதுனால அந்த அன்பு காட்டணு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அ ஏற்றத் கல் பாக்க கூடாது அந்த மாரி அப்டிலாம் இருந்திருக்காங்க ஆனா இப் இப்ப என்ன ஆயிடுதுனா அந்த பணம் தான் வந்து நிர்ணயிக்குது ஒருத்தவுங்கள வந்து எப்டி எட போடணும் அப்டின்றத வந்து அந்த ப பணந்தா நிர்ணயிக்குது அப்ப உறவுகள்ட்ட அந்த அன்பு பாசம் விட்டு குடுக்குறது அ ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு மரியாதையா இது பண்றது அதெல்லா வந்து அ போயி இப்ப பணம்தா வந்து அத வந்து நிர்ணயிக்கிற மாரி ஆயிடுச்சு பண இருக்கா நீ என்ன தப்பு செஞ்சாலு அ நீ எனக் என்னுடைய உறவு அப்டின்ற ஒரு சூழ்நிலை வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரொம்பவே வந்துருச்சு
ஆமா நீங்க சொல்ற மாதிரி அந்த பணத்தாலதா வந்து நம்மளுடய உறவுகளே நீ வந்து அ என்னுடய நெருங்குன ஸ் சொந்தமா இல்ல வந்து தூரத்து சொந்தமானு முடிவு எடுக்கிறதே நம்மளுடய பணம் தா ஏனா அ ஒரு திருமணதுக்கு போவோ அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு உறவினர் தெல்லா ஒரு முறை நம்மளுக்கு தெரியு அ இவங்களா வருவாங்க இவங்க பாப்போ அப்டின்ட்டு இப்போ இப்ப இருக்க காலகட்டம் அப்டின் போகும் பாக்கும் போது நா திருமணத்துக்கு எ எல்லாருமே இது வந்து எனக்கு தெரிஞ்சு அ நடந்திருக்கு நெனக்கிறே ஒரு ஒருத்தவங்களுடய அந்த இதுலயு இப்ப இருக்க காலகட்டத்துல இருக்க பசங்கல்லா திருமணத்துக்குன்னு நம்ம போகும் போது ஏனா அதிகமா அந்த திருமணம் அப்டிங்குறது போனது ஒரு யாரோ ஒரு உறவினர் அப்டின் நடக்குதுனா அங்க போய் பாத்தா தா தெரியு ஒரு சில இதெல்லா ம் அதாவது அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன ஒரு இதுனு
ஆமா அது உண்மதா அ நீங்க சொன்ன மானிக்கு அந்த திருமணத்துக்குன் போகும்போது தா நம்மள வந்து செல பேர் வந்து ஒரு மதிப்பா இது பண்ணுவாங்க அப்பதா தெரியு அ இவுங்க பணத்த பாத்துதா மதிக்கிறாங்க அப்டின்ற அந்த அப்பதா அந்த உறவோடய அருமையே நமக்கு தெரியு என்னடா இவுங்க இவ்ளோ நாள் நல்லாதான இருந்தாங்க ஆனா அந்த திருமணத்துல பாத்தோம்னா ஆளே மாறி இருப்பாங்க பணம் இருக்கிறவங்கள ஒரு மாறி வந்து ஒரு மதிச்சு அவங்கள ஒரு இதா வந்து தூக்கி வப்பாங்க நம்ள பாத்தா அப்டியே ஏதோ அ கிள்ளுக்கீர மாறிக்கி நம்மள கண்டு கவே மாட்டாங்க அப்பில்லா நா எல்லாரு நீங்க சொன்ன மானிக்கி இது வந்து எல்லாரு வாழ்க்கைலயு ஒவ்வொரு இப்ப இப்பதா அனுபவிச்சிட் இருக்காங்க அப்டிதா அ ஆனா முந்தி காலங்கள்லா அப்டி கெடையாது இப்பதா எல்லாரு வந்து அந்த மாதிரி அதிகமா முந்தி இருக்கலாம் ஏதோ ஒரு எடத்துல இருந்து இருக்கலா இப்போ வந்து என்னன்னா அது அதிகரிச்சுருச்சுன்னே சொல்லலா ஆ அப்போ வந்து மக்கள் என்ன செய்ய ஆரமுச்சுட்டாங்க ஆ நம்ளுக்கு அடுத்த வர தலைமுறையு இத பாத்து பாத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடாங்கன்னா அப்ப ரிலேஷன்ஸ்னாலே அதாது அ உறவுகள் அப்டின்னு எடுத்துட்டாலே இவுங்க இப்டி தா போல அப்டின்னு அவுங்க அடுத்த தலைமுறையு இத பாத்து கத்துக்கறனால நாளைக்கி அ இந்த உறவுகள்ன்றது ஒரு கேள்விக்குறியாதா ஆகுமோ அப்டின்ற ஒரு அச்சுறுத்தலு இருக்கு ஏனா இப்ப என்னுடைய பசங்கள பாத்தீங்கன்னா அ எங்களுக்கு நடக்குறது செரி அவுங்க பாக்குறாங்க இல்லையா எல்லாத்தையு பாத்துட்டு அ இந்த உற உறவுகளே என்ன வராங்க போறாங்க அ ஏதாவது ஒரு விசேஷங்கள்ல வர சொல்றாங்க நம்ம போறோ சாப்புட்றோ வரோ இதுதா அவுங்ளுக்கு தெரியுது என்னுடைய பையன்லா அப்டித்தா சொல்லுவோ போறோ அத மா அது எதுக் கு நம்ம போறோ எதுக்கு இந்த சொந்தோ அப்டின் அப்டி கேக்குற அளவுக்கு இப்ப இருக்கிற தலைமுறை வந்துருச்சு அப்ப அது காரணம் என்ன ஆயிருதுனா அ அந்த உறவுகள் தா ஏனா அப்பெல்லா அ உ அந்த உறவுகள்லா என்ன செய்வாங்கன்னா பிள்ளைங்கள எல்லா விளையாட விடுவாங்க அந்த ஒரு திருமண வு விழாக் கள் வந்தா அழச்சிட்டு வந்துருவாங்க பள்ளிலா அ முக்கியமில்லை அ மொத வந்து உறவுகள் அப்டின் சொல்லி அந்த உறவுக்குல்லா முன்னுரிமை குடுத்து பழக விட நாங்கல்லா அப்டி வெளாண்ட்ருக் கு அந்த திருமண விழாக்கள்லல்லா சேந்து சேந்து விளயாடுவோ அதுதா எங்களுக்கு வந்து ரொம்ப புடிக்கு ஆனா இப்போ வந்து ஏ அந்தது இல்லனா அதா அந்த பெரியவர்களு ஒரு செய்ற ஒரு வேலைதா நீ அவுங்களோட சேராத நீ தேவ இல்ல நீ படிக்கணு நீ வீட்ல இரு இப்டின் சொல்லி அத இது பண்ணி அதையு கெடுத்து விட்டுறாங்கன்தா நா நெனக்கிறே
கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த திருமணம்னா அப்ப வந்து இந்த விடுமுறை எடுத் த்துட்டு வந்து பெரியவங்களு என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ வந்து என்னைக்குமே வந்து அந்த விடுமுறைய அப்டின்னு எடுக்காத சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த திருமணம் அப்டின்னு வரும்போது உறவினரல்லா ஒன்னு கூட்ற முக்கியமான ஒரு விஷ்யோ அப்டின்னு என்ன பண்ணுவாங்கன்னா விடுமுறைய வந்து எடுத்து ட்டு ஒரு வாரொ என்ன அதுக்கு மேலயே கூட சில பேரு என்ன பண்ணுவாங்கன்னா அ எடுத்துக்க சொல்லுவாங்க எடுத்துட்டு அ ஒன்னாப் போய் கலந்து அது அப்பதா தெரியு யாரு யாரு எங்க அப்டின்ட்டு ஒன்னா வெளையாடுறது நானு வந்து இந்து இதெல்லா அ நடந்திருக்கு எனக்கு அந்த மாதிரி விளையாட் ட்டிருக்கே ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்பறோ வந்து நானு திருமணத்துக்குன் போறா அதுக்கப்புறோ நடுவுல எனக்கு போற அந்த சந்தர்ப்பங்களு கெடைக்காததனால அ ஒரே வீட்லே வந்து திருமணம் நடக்குது அது அக்கப்பறோ நா அடுத்து திருமணம் எப்போ நடக்குதோ ஒரு ஏழு ஆண்டுக்கு அப்பறோ வந்து போறே போகும்போது ஒரு சில பேர்லா வந்து என்ன தெரியுதா அப்டின்னு கேக்கும் போதே நம்ளுக்கு என்ன ஆகுதுன்னா ஆ என்னன் தெரியலயே அப்டின்ட்டு தெரியுது அப்டின்ட்டு என்ன மொறன் கேக்கறதுக்குள்ள நம்ம இந்த எடத்த விட்டுட் ந வந்தரணு அப்டின்ற ஒரு எண்ணம் வருது இதுக்கு கார்ணோ என்னன்னா ஒருத்தரோட ஒருத்தர் வந்து என்ன முறை அப்டின் பேசிக்காததுதா அ ஒரு சில இதெல்லா வந்து பாத்தோனா முக்கியமான ஒரு நெருங்குன ஒரு உறவாதா இருந்துருப்பாங்க ஆனா நம்ளுக்கு யார் னே அவுங்களுக் தெரியாது அ ச அவங்களோடைய பேரு மட்டு நம்ம அடிக்கடி கேட்ருப்ப அப்பா அம்மா சொல்லி கேட்ரு அப்ப நா அவுங்கள பாத்தே இருக்க மாட்டோ அப்டிப்பட்ட உறவினர்கள்லா இருக்காங்க ஏன்னா எனக்கு இருக்காங்க அ அதாவது நானு கேப்பே அன்னைக்கு வந்தாங்களே அவங்க யாரு அப்டிதா கேபோமே தவர அவங்க பேரு நம்மளுக்கு தெரியாது ஆனா இத்தன நாளா அவங்கள தா சொல்லிட்டு இருந்தாங்கன்னு கூட நம்மளுக்கு அவங்கள பத்தி தெரியாது ஆ அத பத்தி தெரியாது ஒரு எதுவுமே தெரியாத ஒரு ஒரு ஆள் இல்லாத ஒரு உருவத்துடைய இதுதா நம்மள உறவு அப்டின்னு உறவு தெரியு ஆனா யாருன்னு தெரியாதா அப்டிங்கிற ஒரு மாதிரிதா நடந்து இதுவரைக்கு எனக்கு நானு பாத்திருக்கே எல்லாருக்கு நடந்திருக்கு நெனைக்கிறே ஆக மொத்தம் வந்து நம்ம பாத்தா அந்த உறவு அப்டிங்கறது அ சந்தோஷ எல்லாத்துலயு இதெல்லா இல்ல அப்ப இல்லாதது அப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துல நா வந்து நினைக்கிறே ஆ நம்மளே இருக்கோ இல்லையா இந்த ஒரு நம்மளுடைய வேலையை பாக்குறோ தினம் ஓடுது இதுதா ஆ ஒரு இது அதாவது ஒரு ஒடம்பு சரியில்லைன்னா ஒரு உறவினர்கிட்ட இருந்து ஒரு அந்த ஒரு அழைப்பு வரு இல்லையா அந்த போனு அ பண்ணி நா எப்டி இருக்கீங்க ஒடம்பு பரவாயில்ல கேக்க போது நம்மளுக்கு சரியான மாதிரி ஒரு அ எண்ணம் தோணு ஆ ஓ பரவாயில்ல கேட்டதே ஒரு சந்தோஷோ அப்பதா சொல்லுவாங்க உறவு வந்து சம்பாரிச்சு குணு அப்டிங்கறத இதுக்குதா அப்ப சொன்னாங்களோ அப்டின்னு தோணுது அந் அந்த நேரத்துல தா அப்புனா இந்த மாதிரி இருக் க்கூடிய அந்த உறவுகள கேட்டாலே நம்முளுக்கு அது மாதிரி ஆகுது இன்னு கூட இருந்தாக்க நம்முளுக் எல்லாமே வந்து ஒரு என்ன ஆகுதுன்னா ம் நம்மளுக்கு ஒரு சின்ன பெரிய விஷ்யோ கூட சின்னதா தெரியுன்னு நெனைக்கிறே
ஆ உண்மையாவே ரொம்ப அருமையா சொன்னீங்க அதாது உறவுகள் இருக்கா எத்தன உறவுகள் இருந்தாலு அந்த உறவுகள்லேயே ஒரே ஒரு உறவு மட்டு நமக்கு நல்ல விதமாவோ ஆ நமக்கு நம்மள துக்கத்துலயும் சரி எதுலயாது ஏத்தி விட ஒரு உறவு இருந்தாலுமே நம்ம வாழ்க்கையில வந்து நல்லபடியா வந்துரலா ஆனா அந்த உறவுகள் தா வந்து கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமா இருக்கு இப்ப இருக்கற காலகட்டத்துல ஒரு சில பேருக்கு நல்லா அமைஞ்சிருது அந்த உறவுகள் ஏன்னா இப்ப வரையுமே பாக்குறோ ஒரே வீட்ல தா இருப்பாங்க சில பேரு அ ஒற்றுமையா இருப்பாங்க அதெல்லா பாக்கைல நமக்கு வந்து ஆச்சரியமாவே இருக்குது ஆனா அந்த உறவுகள்லாம் வந்து கிடைக்கறதுக்கு வந்து அது ஒரு இதுதா போல அப்டின்னு நா நினைக்க வேண்டியதா இருக்கு ஆ உண்மையாவே நெறைய வந்து பகிர்ந்தோ எப்டி திருமண நாட்கள்ல உறவுகள நம்ம இது பண்றோ உறவுகள வந்து எந்த அளவு அப்ப வச்சிருந்தாங்க இப்ப இருக்கிற நிலைமையில எப்டி இருக்குன்னு நெறையா வந்து பகிர்ந்தோ அ உங்க கூட பேசுனது சந்தோஷமா இருக்கு மீண்டும் இதே மாரி ஒரு நிகழ்வுல பேசலா நன்றிங்க
நன்றி